புளி
ம் சொல்லுங்கக்கா எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கோம் சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டேன் இப்பதான் சாப்ட்டேன் நா
ஓ சரிங்க ஆஹ் நாங்களும் சாப்ட்டுட்டோம் இன்னக்கு உஹம் சீக்கிரமே சாப்ட்டாச்சி உம் இன்னக்கி நா மோர் கொழம்புச்சேங்க தே தோழி ஆஹ் நாம உம் நாம ஆ இந்த ச ச நீங்க சொல்லுங்க நீ என்ன பத்தி பேசலாம் நீங்க சொல்லுங்க நீங்க தான் கரெக்டா சொல்லுவிங்க இல்ல இல்ல நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அது கரெக்டாக நமக்கு ஃபாலோ ஆகிடுது நான் எனக்கு டக்குன்னு யோசிக்க வேண்டியதா இருக்குது
ம் சரி சரி அதான் சொல்லிட்ருந்தே உங்ககிட்ட அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு போன்னு
உம்
ஸ்கூல் பத்திதான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப இருக்கிற ஸ்கூல்லாம் எப்டி இருக்குன்னு சொல்லி நமா வந்து பாத்தே இப்ப இருக்கிற ஸ்கூல் ஃபீஸ்க்கு நம்ம கட்டுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு
கண்டிப்பா ஆஹ் இதுக்கே தோழி இப்ப ஆ சொல்லுங்க ஸ்கூல் பயணம் ஆஹ் இப்ப நாங்களா உண்மயிலே தோழி ஆஹ் நாம் படிக்கிற ப்ப தோழி அந்த சின்ன பிள்ளயிலயே பாத்தீங்கன்னா எந்த பீஸுமே குடுத்ததல்ல அந்த ஸ்கூலுக்கு எதாவது ஒரு தேவகள் சொல்லிருப்பாங்க ஒரு சேர் வாங்கி கொடுங்க இல்லைன்னா ஒரு போர்டு ஒண்ணு வாங்கி கொடுங்க இல்லய அந்த சாக்பீஸோ இல்ல டஸ்ட்பின் பாக் சோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கு குடுங்கன்னு மட்டும்தான் எங்களிட்டலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் என் பையன் படிக்கும் போதும் அதுதான் கேட்டாங்க ஆனா நான் ஃபீஸ் கட்னேன் என் பையனுக்கு சின்ன பையனுக்கு ஃபீஸ்லாம் நான் கட்டியிருக்கேன் நான் இப்போ வரையிலுமே காலேஜ் வரையிலுமே நாங்கள் கட்டினோம் ஆனா கொஞ்சம் கம்மியாக கட்டணும் அதாவது பெரிய இதுக்கெல்லாம் போகாம சின்னது அதுல எங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டுதான் நாங்க கொண்டு போய் சேத்து விட்டோம் நாங்க ஸ்கூல்ல ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வருமானமும் இருக்கும் நம்ம வந்து ஒரு இடத்துல கடன் வாங்கி கட்டினோ படிக்க வச்சோம்ன்னு வச்சுக்கோங்களே அந்த கடன் அடைறது நம்ம இன்னொரு இடத்து கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதனால நம்மளோட வரவுக்கு எவ்ளோ இருக்கோ அதுக்குள்ளதான் பாத்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அத நம்மளே தம்பி வேற படிப்பு பெரிய படிப்பு போனும்னுவச்சிகோங்களே கடன் வாங்கி படிக்க சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் கடன் வாங்கி தான் படிக்க வைக்கணும் அப்புறம் அவங்க நல்ல வேலைக்கு போய் அந்த கடன அடை கனு அப்படின் சொல்லி என்னோட என்னோட கணிப்பு என்னா நல்லதுதா நிறைய படிச்சாக்க நல்ல வேலைக்கு போவாங்க அப்படி உண்மைதான் இருந்தாலும் இப்ப ஏன் அந்த சோமைய கொண்டு போய் நம்ம பிள்ளை ஆஹ் தலையிலசுமத்துறதா ப்ப வேணா இருக்கிறதே போதும் இதுக்கு இந்த இதுக்கு என்னமோ அந்த காசுக்கு என்ன படிப்போ அதுவே பாத்துக்கட்டும் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க இந்த பையன வந்து நீங்கள் ஏன் ஒரு பையன தானே படிக்கிறான் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் போட்ருக்க க்க வேண்டியதானே அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க ஆனா நான் பையன தமிழ் மீடியத்திலயே தான் போட்டேன் நான் ஒன்னு லேந்து பிப்து பிப்தலருந்து ஆஹ் பிளஸ்டூ வரையிலும் ஏன்னா இங்கிலீஷ்மீடியம் போது காசு அதுல கூட வருதுலா பீஸ் லாம் இப்ப தமிழ் மீடியம் போது கம்மி தானே வரும் என்னோட கணவர் வந்து கம்மியா வேல பாத்ததுனால அந்த வருமானத்துக்குள்ள தான் நான் பண்ணனும் அப்படின்ற மாரி ஆஹ் என்னோடது ஏன்னா கடன் வாங்க கூடாது அப்படிங்கறதல நானும் நானும் சரி என்னுடைய கணவரும் சரி ரொம்ப வைராகியமா இருந்தோம் அத இன்னைக்கு வரைக்குமே நாங்க ஆமா ஆமா அதும் படிப்பு படிபுணு போது நம்ம கடன் வாங்கி செய்ய கூடாதுல்ல அஹ் படிப்புன்றது நம்ம அறிவை வளத்துக்கிறதுக்கு தான்
ஆமா நம் படிக்கிற பசங்க எங்க போனா கூட படி ச்சருவாங்க உங்களுக்கு ஆமா அதுக்கு வந்து நம்மோட கொழந்தைங்க வந்து அப்படி இருக்கணும் அவங்கள வந்து பிக்கப் பண்ற மாரி இருக்கு க்கனும் அவ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் க்கனும் அங்க எங்க போனா கூட அவுங்க இது பண்ணிடுவாங்க இப்போ இருக்கிற இதுல நுங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்ற டிசிப்ளின் மேனஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பாத்து பாத்து இது பண்ற மாதிரி இருக்கு எல்லாத்லும் வந்து நம்ம யோச்சு யோச்சு சு அவங்களுக்கு எது கரெக்டா இருக்கும்ன்னு சொல்லி யோசி யோசி பண்ற மாதிரி இருக்கும் முதல்லல்லாம் அப்படில்லாம் கிடையாதுல்ல நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் எனக்குல்லாம் வந்து பிஷ் ஸ்டாரிங்ல பீஸே கிடையாது அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அப்டேட் ஆகுற அப்புறமா பிஷ் கட்டுற மாதிரி இருந்தது ஸ்கூல்லா நம்ம வந்து ஹ எப்படி இருந்தா கூட படிச்சுட்டு போயிட்டோம் இப்போ இருக்கிற பசங்க வந்து எ எல்லாமே வந்து என்ன சொல்றது போன பாத்து டிவிய பாத்துதான் கத்துக்குறாங்க அதுல அவங்க என்னங்க நல்லது கத்துக்குறாங்க எது கெட்டதுன்னு சொல்லி தெரியாமலே கத்துக்கிட்டாங்க பசங்க அதனால அவங்கள மா பாத்திட்டே இருந்து கவனிச்சு அவங்களுக்கு சொல்லி் கொடுக்குற மாதிரி இருக்கு எல்லாமே
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ப த்திங் வெச்சுக்கோங்கள நம்ம பிள்ளைளுக்கு வந்து ஒரு சில திறமைகள் இருக்கும் அதவச்சு அவங்கா வந்துருவாங்க அன தனியர் ஸ்கூல் போருத்தாவரையுள அவங்கொஞ்சம் நால்லோஜ் நமகு கத்து கொடுப்பாங்க குயும் நம்ப அங்க போய் நம்ம கத்துக்கலாம் அதாவது இந்த நீ்ட்னஸ்ல இருந்தே தான் வரும் டெய்லிம் யூனிஃபாம்லாம் நீட் ட்டா போட்டு வரணும்ஹ சூசாக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணனும் அப்படிங்கற மாரி அவங்க ஆனா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படி கிடையவே கிடையது வருரனும் அவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து அ அட்ரன்ஸ் போட்டாலே போதும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லாங்க அவங்கல பொருத்த வரையும்
கண்டிப்பாஹ என்னன்னா நீட்னஸ் வந்து நமக்கு ஐஞ் சின்ன வயசு ல இருந்து பாலோ பண்ணா தான் பெரிய அவங்க கொன்னா அவங்ளோட அவங்க அவங்க வீட வந்து அவங்க அவங்க பார்த்துப்பாங்க என்ன கோஜோ அசோ என்ன சொல்றது ஒரு கிளீன் இல்லன்னா அவங்க கண்ணுக்கு தெரியும் இது அழுக்காயிருக்கே நமக்கு கிளின் பண்ணுமே தெரியும் அவங்களுக்கு கண்ணுது உஹ் இது இல்லன்னா அந்த அலுக் இதுலயே பள்ளுகிடுவாங்க இது இப்படிதான் கு பியா தான் இருக்கும் நம்ம ஒண்ணும் பண தேவையில்லைன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு தாட் வராது ஒரு குப்பை இருந்தா கிளீன் பண்ணும்னு மனசுல தோணணும் அது வந்து நம்ம ஸ்டாரிங்லோ இன்நா உங்களை பழகி வச்சதான் ஸ்கூல் போன்ட்டு போயிட்டு வந்தீங்கன்னாஹ பேக் இங்க வைக்கணும் யூனிஃபாம் எடுத்து தாங்க பொங்க போடணும் நீங்க சாக்ஸ் வந்து சூ உள்ள வக் கணும் வெள்ளக்கம் யூனி அ மலக்காயிர ன்னா வாஷிங் மிஷின்ல போடணும் ஐமின்ரி போக்ல போடனும் முஞ்ச கழுவிட் வீட்டு வந்து முதல்ல ட்ரெஸ் மத்தாணும் ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கனா அதுக்க அப்புறமா தான் உங்க வேல அடுத்த வேல பண்ணனும் சொல்லி நாம்ம வந்து சின்ன சின்ன விசயம் இத்தே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தா அது வந்து அவங்களுக்கு எப்போ பழக்கம் இருக்கும் அவுங்க பொம்பல இருந்தா கூட ஆம்பளை இருந்தா கூட உங்களுக்கு பழக்கம் இருக்கும் கிளீன் வச்சுக்கிறது இல்லைன்னா அழுக்குலயே இருந்து வெளகிடுவாங்க அதான் என் பையனை கூட நான் தினம் ஒரே டைம்ல சொல்லிடுவேன் ஸ்கூல் சூ சாக்ஸ் உள்ள வைப்பா ஷூஸாண்ட்ல எடுத்து வச்சிடு டுவாங்க வர டைம்ல எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு வர
உம் ஒரு ஒரு பெரிய மனுசங்க ஒரு சின்ன மனசு ங்க அப்படின்போது நம்ம ஒரு மரியாதை கொடுத்து வளர்க்கணும் வ வ வரரும் அப்டின்றது இது நாம்ம இதா இருக்கோம்லா ஆனா அந்த கவர்மெண்ட் அ பொறுத்து பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வந்து குறை சொல்ல வரல தோழி அதுல வந்து இருக்க அந்த சூழ்நிலைலாம் அவுங்கல்லாம் மாத்திக்கவே மாட்டேன்றாங்க இன்னமும் அப்டியே தான் வச்சுட்டுருக்காங்க ஏனா இப்ப வந்து நம்ம வந்து டூகே கிட்ஸ் அப்டிலாம் சொல்லி சொல்றோம் எவ்ளவுதூரம் நம்ம வளர்ந்து வந்துட்டோம் அதுல கொஞ்சமாவது இவுங்க வந்து தனியார் ஸ்கூல் ல இவ்வளோல்லாம் பண்ணிட்டுருக்காங்களே ஏன் நம்ம ஸ்கூல்லையும் நம்ம டெவலப் பண்ணக்கூடாது நம்மளும் ஏன் இத மாத்தகூடாது அப்படிங்கிறது ஏன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ண மாட்டேன்றாங்க அது வந்து ஃப்ரீங்கிறதுனால இவங்க இப்டி பண்றாங்களா அங்க காசு கொடுக்கறதுனால தான் அவ்வளோ அஹ் எப்டி சொல்றது கவனிச்க்றாங்களா இவங்கள்ட்ட நம்ம காசு கொடுக்கலன்றதுனால இவங்க கவனிக் மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிறது என்னோட கேள்வியாவே இரு
கண்டிப்பா ஆமா இப்ப உங்களுக்கு நான் என் பசங்க படிக்கிற ஸ்கூல்ல கூட உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்காள் ஆள் ஆட்கள் இருக்காங்க உங்களுக்கு பசங்கல என்ன பண்றாங்க அவங்க டிசிப்ளனா இருக்கிறாங்களா வெளியில ஓடுறாங்களா காரிடார்ல என்ன பழக்கம் இருக்காங்க எல்லாருக்கும் என்ன சொல்றது அஹ் பெரியவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க சாப்பிடுற டைம்ல எல்லாருகிட்டயும் ஷேர் பண்ணி சாப்புண்ணும் கீழ சிந்தாம சாப்புண்ணும் மெயினா ஸ்கூல்ல கீழ சிந்தாம்ம சாப்புண்ணும் அது ஆக வந்து லன்ச் டைம்ல வந்து நீங்க சாப்படு வந்து யாருகிட்டயும் ஷேர் பண்ணக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க நீங்க வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னா யாருக்கும் ஷேர் பண்ணி சாப்புலாம் நீங்க லெஞ்ச் டைம்ல வந்து ரைஸ் னா உங்களுக்கு எல்லாரும் எல்லா எடத்துலயு சிந்திரும் உங்களுக்கு அசிங்கமாயிடும்ன்னு சொல்லி அதெல்லாம் நம்மளுக்கு பாஸ் என் பையன் கேட்கறான் நான் என் பையன் கிட்ட கேட்ட நேத்து பிரியாணி கட்டி கொடுத்தேனப்பா நீ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் குடுத்து சாப் டியானா இல்லம்மா ஆஹ் நான் கொடுக்கல நான் கொஞ்சமா வச்சுட்டேன் கொஞ்சமா வச்சுட்டேன் என்னால முடியல எவ்வளோ முடிஞ்சதோ அவ்ளோ சாப்ட்டேன் அப்படின்னு சொன்னா ஏன் பாநீ ஃபிரண்ட்ஸ்க்கு குடுத்து சாப்பிட்டு இருந்தா கரெக்டா இருந்துருக்குமே அப்டின்னு நான் கேட்டேன் கேட்டா என் பையன் சொல்றன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்புண்ணுமா ஏன் பா குடுக்கல நீ அப்படின்னு சொன்னா இல்லமா நான் வந்து என்னோட ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்டுவேன் மிஸ் வந்து லன்ச் டைம்ல எதுவும் ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்னா வந்து கீழே விழுந்துட்டா அது டர்ட்டி ஆயிடும் அதனால கீழே சிந்தாம சாப்பிடுறதுக்கு நீங்க லன்ச் டைம்ல யாரும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க அம்மா அதனாலதான் நான் யாருக்கும் குடுக்குறது இல்ல
அச்சச்சோ தொழி நீங்க சொன்னா பாத்தீன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்திருக்கீங்களா சாப்பாடு அவ்வளோ கொண்டு போய் வேஸ்ட் பண்ணுவாங்க
கண்டிப்பா அப்ப கவனிக்கிறது இல்ல சாப்பிடுறாங்களா இல்லையா பசங்க
சொன்ன மாரி இதில வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க டீச்சர்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறாங்களல என்ன சாப்பாடு கொண்டுவந்துருக்காக வேஸ்டு பண்ணகூடாது டேஸ்பிண்லபேட கூடாது அப்படணுவாச்சி பண்றாங்கல இதுக்குன்னே பார்த்தீங்குன்னு வச்சுங்களே அங்கே அக்கம் பக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாராவது மாடு வளர்க்கறாங்க இல்ல ஆடு இது மாரி ஏதாவது வளர்க்கறாங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு போயிடுறாங்க அதுல இருந்து அந்த சாப்பா பாடம் எடுத்து இதெல்லாம் அந்த பொருளை இப்ப வீணடிக்கிற மாதிரி தானே கவர்மெண்ட் நம்ம இவ்ளோ போராடி வாங்கிட்டு அத போய் இவ்வளோ அசால்ட்டா சாதாரணமா கீழே கொட்டுறாங்கள அப்ப எவ்வளவு வேணுமோ அத அந்த டீச்சர்ஸோ இல்ல ஹெட் மாஸ்ட்ரோ அங்க வந்து அத வந்து பாக்கணும்ல ஏம்ப்பா இவ்வளவு வாங்கியிருக்க எதுக்கு இது கொட்டுற நீனு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ரெண்டு தடவை வான் பண்ண அந்த பையனுக்கு ஒரு பயம் வரும்லா
ஆமா பசங்க பாங்கு சாப்புடுறிங் அவங்க என்ன லேன்ஞ்சு எடுத்துட்டு வர்றாங்க அவுங்க லேஞ்ச முடிச்சாங்களா சாப்பு சாப்பிடறாங்களா அந்த நேரத்துல அதெல்லாம் கவனிக்கணும் இப்ப என் பையன் ஸ்கூல்லேயே நான் போனா கூட அவுங்க தினம் கேப் நா லெஞ்ச்சு அவன் ஸ்கு கூல் கூப்பிடடுறிங்ல சாப்பு ப்ப இன்னைக்குன்னா அவங்க வெளியில இருந்து அவங்களோட ஆயம்மா சொல்லிடுவாங்க இன்னைக்கு உங்க பையன் சாப்பு பிள்ள அஹ ஏதோ வாமிட் வருது வாமிட் வருது வாமிட் வருதுன்னு சொல்லி எவ்வளோ அதட்னாக்கூட சாப்பிடலன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருது உன்னோட உடம்பு எப்படி இருந்தது இன்னைக்கு அவன் ஏன் சாப்பிடல இப்படி என்ன பண்ணா லேஞ்ச்ச என்ன மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் சொல்றான் சொல்ல
கண்டிப்பா தோழி லையன்ல இருக்கீங்களா ம் ம் சொல்லுங்க
ஸ்கூல்ல விட்டுக்கு வந்தா கூட நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஸ்கூல்ல போயிட்டு ஆயமா கிட்ட பேசினாலே போதும் அவங்களே எல்லாமே சொல்லிடுவாங் என்ன பண்ணா என்ன பண்ணல சாப் இல்லயா
உம் உம் ஆமா ஆமா ஆமா அதெலாம் இங்க கெடையவே கெடயாது தோழி இங்க வந்து அவங்க என்ன எப்டி சொல்றது எந்த புள்ளங்களையும் அவங்க சொல்றாங்க நாங்க பாத்துக்கறோம் நாங்க பண்ணிக்கிறோம் அப்டின்னு சொ சொல்டேன் இதுதான் வந்து இந்த தனியார் பள்ளிக்கும் இதனால தான் ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்க காசு கடனானாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்கு நல்ல பழக்க வழக்கம் வரனும் கொண்டு போய் தனியார் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறாங்க ஏன்னா இங்க பழக்க வழக்கங்களும் மாறி இருக்கும் ரெண்டு து அந்த பாத்ரூம் எப்டி இருக்கும் நீட் ட்டா இருக்கா இல்லியோ அதெலாம் நெறய யோசிப்பாங்கள்ல
ஆமா நம்ம இருக்ற டைம்ல வந்து அதெலா நம்ம பலாம் கவுனிக்கல என்ன சொல்றது நம்ளோட சூழ்நெல அப்டி இருந்தது அவங்களுக்கு அதெல்லா இது தெரியலப் இப்போ வந்து சீக்கிர சீக்கிரமா எல்லாருக்கு வியாதி வந்திருது சின்ன சின்ன பசங்களுக்கு அப்பப்போ ஜொரோம் வயிற்றுப்போக்கு வாமிட் அதெலா அதிகமா இருக்கு அதெலா நம்ம நம்ம சுத்தமா இருந்துட்டு நம்ளோட இருக்குற எடத்துல பாத்ரூமு நம்ம சாப்பிட போட எடோ தண்ணி அதெலா வந்து சுத்தமா இருந்தா தா அந்த வாதிகல்லா நம்மளுக்கு வராது
கண்டிப்பா தோழி அ தோலி நம்ம நேரம் அப்டிந்தது நெனக்கிறேன் மீண்டும் ஒரு இணைப்பில ஆ இணையலாம் தோலி நன்றி வணக்கம்